ஹலோ கேட்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க உங்களுக்
ம் ஆ எனக் கேக்குது மேம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்க மேம்
சாப்ட்டீங்களா
ஆ இல்ல மேம் இன்னு இல்ல சமைக்கணு
இதுக்கப்புறோ சமைச்சு எப்ப சாப்புட்றது டைமாயிடுச்சு ஒன் ஓ கிளாக் மேலாகுது
இல்ல மேம் டூ ஓ கிளாக் தா சாப்புடுவோ லன்ச் மட்டு தா ரெண்டு மணி மணிக்கி தா
ஓ அப்டியா சரி சரி
நீங்க சமைச்சுட்டீங்களா
ம் காலையில என்ன சாப்பிட்டீங்க
தோச மேம் தோச தோச தேங்கா சட்னி
ம் ம் நா வந்து காலையிலேயே மதியத்துக்கோ சமைச்சக்கா ஆ சமைச்சிட்ட காலையிலேயே சமைச்சிருவ நா காலையிலே டிஃபன் அந்த மாரி தனியா எப்பயாவதுதா செய்வோ பட்டு அப் ஃபீஸுக்கு ஹஸ்பண்ட்ட ஆஃபீஸ்கக்கு போறதுனால காலையிலேயே வந்து சமைச்சருவோ
சமையல்லா எப்பிடி லன்ச்சு மாரி பேக் பண்றீங்களா காலையிலயே எல்லாமே
ஆ ஆமா காலையிலயே பேக் பண்ணி அவருக்கு கொடுக்கணுன்றதுனால நா காலையிலேயே செஞ்சிருவ மதியத் த்துப்போ மதியோ டிஃபன் குடுத்துட்டு குடுத்து அனுப்ப முடியாதில்லையா அதனால வந்து நா இந்த மாதிரி சாப்பாடு வச்சு குடுத்தனுச்சுருவ
அப்ப கால டிஃபன் செய்ய மாட்டீங்க
எ எப்பயாவது செய்வ இப்ப மாவு காலி ஆயிடுச்சு மாவு வந்து இன்னு அரைக்கல சோ அதனால சாப்பாடே சாப்பிட்டு போயிட்டரு அவரு தயிர் காலையில சாப்பிட்டோ
ம் ம்
அதனால அப்புறோ இப்போ வந்து மதிய இப்ப நா சாப்புல்ல மதியோ இனிமே தா சாப்புன்னு
நாங்க கால தோச ஏதாது க்கு டிபன் ஏதாவது கால்ல செஞ்சுருவோ எட்ர மணிக்குள்ள மதியோ ரெண்டு மணிக்கு சாப்பாடு திரும்ப நைட்டு ஒன்பது மணிக்கு டின்னர் எடுத்துப்போ ஆமா
ஆ அந்த நைட்டுக்குனா நைட் அத நைட்டு மட்டு தா டிப் பண்ணே எப்ப கா ப்ப சரி செஞ்சிருவ பட் காலையில மட்டு கொஞ்சோ எப்பயாவது தா செய்வ ப்ப‌ பாப்பா எனக்கு பத்து மாதோ பா பாப்பா இருக்கா எங்கிட்ட அதனால அவள வச்சுக்கிட்டு என்னால மேனேஜ் பண்ண முடியாது ஸோ அதனால நா செய்ய மாட்ட அந்த மாரி
இல்ல எனக்கு இப்பதா பேபி பெறந்து அ ஒருத்தவங்க தா இருக்காங்க எனக்கு மூன்ற மாசோ ஆகுது பேபி இன்னைக்கிதா போய் ஊசி போட்டுவந்த
ஒண்டர மாசோதா ஆவுதா ம் ம் ம்
ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆகுது இப்பதா பேபி பொறந்துருக்கு
ம் ம் என்ன பேபி
மேல் பேபி
ஒ மேல் ஆ ஓகே ஓகே
தடுப்பூசில்லா இப்ப நீங்க போட்டீங்களா எல்லாமே கவர்மெண்ட்ஸ்
அ இல் ஆ போட்டுட்டே ஃபர்ஸ்ட்டு ஃபை மந்த் வரைக்கு கரெக்ட்டா போட்டே இப்ப டென்த் மன்த்துக்கு போடணு அது நா இங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால இன்னு நா போடவே இல்ல போணு ஊருக்கு தா போய் தா போடணு
ஒம்போது மாசத்துல ஒரு ஊசி போடுவாங்க
ஆ அதா ஒன்பது மாச இல்ல எனக்கு டென் அ ஆக்சுவலா மே ஃபிஃப் மே மாசத்துல எழுதி குடுத்திருந்தாங்க நெக்ஸ்ட் ஊசி போட சொல்லி இப்ப ஜூனே முடியப் போது இன்னு நா போடாம இருக்கே போய் போடணு
அங் சிட்டிஸ்ல இருக்கறதுனால உங்களுக்கு அங்க அந்தது மொழி வேற புரியாது அதனால தெரியர்துக்கு வாய்ப்பு இல்ல
ஆம்மா
ம் எங்க இல்லனா நா கன்னடா பேசுவாங்களா கன்னடா தா பேசுவாங்களா இல்லை என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்ற நீங்க இருக்கிற ஏரியால
இல் இங்க மோஸ்ட்லி தமிழ் பீப்பிள்ஸ் இருக்காங்க கன்னடாவு பேசுவாங்க பட் ஹாஸ் பிட்டல் நாங்க இங்க இன்ன வரைக்கு போய் போட்டதில்ல ஊசி இங்கல்லா நா தமிழ்நாட்லயே போட்டுட்டு வந்துட் டே நா ஆக்சுவலா வந்ததே இங்க பெங்களூருக்கு வந்ததே த்ரீ மந்துக்கு அப்புற தா பாப்பாவ தூக்கிட்டு வந்தே எல்லா ஊசியுமே முடிச்சுட்டு அப்புறந்தா வந்தே ஆக்சுவலா இப்ப பாப்பாக்கு உங்களுக்கு இதோட லாஸ்ட்டுனு நினைக்குறே ஊசி அதுக்கப்புற நைன்த்து மந்த்தோ டென்த் மந்த்தோ தா போட சொல்லுவாங்க
ஆமா நா நைன் மன்த் நைன் மன்த்துக்கு அப்புற ஒரு வயசுல நினைக்கிறே
ம் ஆமா அதனால இப்போ நா அந்த நைன்த்து மத்து ஊசி மட்டும் நா போடாம இருக் கே அதா போணு நெக்ஸ்ட் வீக் தா போணு ஊருக்கு நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கப்புற வீக்கு தா போய் போட்